ஹலோ ஆ கேக்குதுப்பா ஆ எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேன் நீங்க
ஆ நானு நல்லா இருக்கே சாப்ட்டீங்களா
ஆ நா சாப்பிட்டேங்க நீங்க சாப்ட்டீங்களா
சும்மா படுத்திருக்கே
சரி சரிப்பா
வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க
ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க வீட்டுல பாபப்பாங்கல்லா சாப்ட்டாங்களா
ஆ சாப்ட்டாச்சு வந்து தீர்த்தத்துக்கு போயிட்டு வந்தப்பா
செரி செரி என்ன சமையல் இனிக்
இன்னைக்கு நானேதா செஞ்ச தம் போட்டு தக்காளி சாப்பாடு செஞ்ச வேரகடுப்புல ஆ என்ன நம்
நானு வேற ஏதோ தம் போட்டீங்களோனு நெனச்சுட்ட
ஓ அது மாரி நீங்க நனச்சிட்டீங்களா ஆ செரி செரி இது தம்பி ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்களா
தம்பியா ஆ போயிட்டு வன்ட்டா ம் நீங்க எப்படி பிரியாணி செய்வீங்க
சு
பிரியாணி எப்படி செய்வீங்க
இது என்ன பிரியாணி என்ன பிரியாணி கேக்குறீங்க
சிக்கன் பிரியாணி தா
சிக்கன் பிரியாணின் தா அவருடைய டாப் பாட்டு அதனால நா அதெல்லா கேர எடுத்துக்க மாட்ட வெஜ்ஜ் சொல்றீங்களா என்னோடைய பார்ட் நீங்க எப்படி செய்வீங்க வெஜ ஏ தக்காளி சாப்பாடு வெஜிடபிள் பிரியாணி இந்த மாரி
ம் உஹம் நானு வந்து குக்கர்ல தா செய்வ அ என்ன ஊத்திட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லா போட்டு
போ
அதுக்கப்ரோ வெங்காயம் வந்து நீள நீளமா நல்லா மிலிசா அரிஞ்சு வெங்காயோ அதிகமா போட்டுப்ப தக்காளி கம்மியா போட்டுப்ப ஆ போட்டு நல்லா வணக் ட்டு அக்கப்ரோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்
உம்
பச்ச மொலகா எல்லாம் போட்டு வணக்கிட்டு அப்புறமா அந்த மசாலா போட்டுருற போட்டுட்டு வணக்கிட்டு திருமியு தயிர் போட்டு நல்லா வணக்கிடுவ எர் போட்டோனா நம்ம சிக்கன் போட்டுலாம் போட்டுட்டு வனகிட்டோனா உ நா வந்து இதுலதா செய்வ சீரக சம் வந்து ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்துவ ஊத்திட்டு அதுனால கொதிக்கும் போது லெமன் புழிஞ்சு விட்டு லைட்டா வந்து நெய் கொஞ்சம் விட்டுட்டு கொதிக்கும் மோது கழுவுன தண்ணி தால் அ இது அரிசி கழுவிட்டு அரிசி மட்டும் போடுவ தண்ணி வந் வந்து ஊத்த மாட்ட அந்த தண்ணி கீழே ஊத்திடுவ அதுக்கப்புறமா அலர்ந்து ஆல்ரெடி ஊத்திட்டோல்ல எ எக்ஸ்ட்ரா தண்ணி எ எதுவுமே இருக்கக்கூடாது ஆ கழுவி நல்லா வடிச்சு வச்சுக்கனு அரிசி மட் நல்லா இருக்கணு அப்புறமா எல்லா அது கீலந்து மேல எலும்பி வரும் கொதிக்கிற தண்ணில போடும் போது அப்புறமா நம்ம சிம்ல வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷோ வ வெயிட் போட்டு விட்டு பதினஞ்சு நிமிஷோ நம்ம விட் விட்டுன்னு அப்புறமா வந்து நடுவுல எதனா விஸ் சில் வந்துடுச்சுன்னா ஆஃபண்ணிட்ணூ சப்போஸ் விசி விசில் வர் இல்லன்னா பதினஞ்சுமிஷோ தம்லே இருக்கணூ சிம்ல
ஓகே
ப்றோ வந்து இப்டிதா நா செய்வே சென்நீங்க எத்னா வித்தியாசமா செஞ்சீங்னா நம்ம கத்துக்கலான்துக்காக கேட்டே தக்காளி சாதோ எப்டி செய்வீங்க குக்கர்ல
ஓ ஜிம்மு ரெண்டு சே நா வந்து எண்ணெ ஊத்தி பட்ட க்ராம்பு ஏலக்கா அப் ப்றோ வந்து கொஞ்சுண்டு கசகசா அப்றோ வந்து சோம்பு அ அ அந்த லவங்கோ இதெல்லா போட்டு நல்லா எண்ணெயிலே பொரிஞ்சு வந்ததுக்கப்றோ சு அப்றோ பெருஞ்சீரகோன் சொல்லுவாங்லா அதுவூ நல்லா எண்ணெயில பொரிஞ்சுக்கப்றோ பச்ச மெளகா போட் அய்யிய்யோ
அ
ம் ஆ அதுக்கப்றோ வந்து எண்ணெய்லே நல்லா ப்ரௌன் கலர்ல வரளவுக் க்கு வெங்காயத்த வதக்கிரணூ வெங்காயத்த வதக்கினதுக்கப்றோ தக்காளி போட்டுருவே ம் தக்காளி போட்டு உப்பு போட்டு மூடி வச்சு மூடி வச்சு நல்லா பாயிலா எண்ணெ திரிஞ்சு வர்றதுக் கப்றோ நல்லா வதக்கி விடுவே வதக்குனதுக்கப்றோ இந்த வெஜிடபிள்ஸ் தேவையானது ம் கொடமெளகா அப்றோ சுண்டல் வேண்மா இந்த பயிரு என்னென்ன வேணுமோ என்ன பச்ச பட்டாணி அத்லா போட்டு வேக வச்சு தனியா எடுத்து வெச்சிருவே ப ப பச்சப் பட்டாணி எல்லா அப்டில்லன்னா இந்த சோயா இது இருக்குல்ல அது தண்ணி ஊத்தி வேக வச்சு தனியா எடுத்துருவே அது போட்றதாந்தாலு போட்டாலு கொஞ்சோ டேஸ்டாருக்கூ கேரட் வந்து நல்லா எண்ணெயில கேரட்டு பீன்ஸு எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு உப்பு போட்டு மூடி வச்சு மூடி வச்சு வதக்கும்போது அரிசி போட்டு தண்ணி ஊத்தி நல்லா கொதிஞ்சு வந்தோன்னே அரிசி போட்டு அ இப்ப ரெண்டு பேரு ஒரு உடனே ரெண்டுபடி தண்ணி ஊத்தி கொஞ்சோ அரப்படி தண்ணி ஊத்தோணூ அது கொஞ்சோ நெய் ஊத்தி அதுக்கப்றோ வந்து எலுமிச்சம்பழோ புழிஞ்சுவுட்டா சாப்பாடு ஒன்னோடு ஒன்னு ஒட்டாம உதிரு அந்த மாரி ரெண்டு விசிலு அல்லது மூணு விசில் போட்டு எறக்கிருவே
அப்படிங்ளா நா எனக் வந்துக்கித நா தக்காளி சாதமே செய்ய மாட்டே சும்மாதா கேட்டே எங்க வீட்டுக்காருக்கு புடிக்காது தக்காளி சாதோ ஆ ஆனா எனக் புடிக்கூ ஆனா நா செய்யறதில்ல அவருக் கு ஒன்னு நா எனக்கு ஒன்னுன் நா செய்யமாட்டே ஆ அ அப்பனா இது ம் இந்த இதுகூனு தொக்கா மட்டு சாப்ட்டு பாரு ஆ இட்லி தோசைக்கு அப்ப மட்டு என்ன ப ம் அப்ப மட்டு கொஞ்சோ சாதோ இருந்துச்சுனா நா தனியா பெசஞ்சி சாப்ட்டுப்பே மத்தபடி இந்த ஸ் சாதோ மாய் புடிக்காது அவுங்கம்மா எதோ ஒரு வாட்டி வந்து தக் க்காளி சாதோ வச்சிருக்காங்க அது எதோ ஒழுங்கா வக் போல அன்னிலேந்தே அவுங்களுக்கு புடிக்காம போயிடுச்சி அதனால த காய் சாப்பாடு கூட புடிக்காது எல்லா போட்டு குக்கர்ல ஒ விசில் விடுறோல்ல அதெல்லா புடிக்காது அப்றோ நா வ ந்து செரி கொஞ்சோ இல்ல இதெல்லா எ நல்லாருக்கூ சாப்ட சொல்லி பிரியாணி மாரி செஞ்சு தரே அப்டின்ட்டு ஏமாத்தி எதேதோ சொல்லி சாப்ட வ சின்னுருக்கே
கோயிலுக்கு போனீங்ளா ஆன்வேஸு டேக்கு நேத்து
ஆ நேத்து வந்து கோயிலுக்குதா போனோ வெளிய எங்கியு போல இப்ப தம்பி இப்ப ஆ பேர்த் டே வந்து இருவத்தி எட்டாந் தேதி வ ருது அதனால நாங்க வந்து வெளியவு எதுவு சாப்பல்ல சும்மா நாங்க வந்து இதுக்கு மட்டுந்தான் போனோ கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து வீட்லயேதா சமைச்சு சாப்ட்டோ ம் தம்பிக்கு பேர் த்ரே வரவே ஃபர்ஸ்ட் நாங்க கோவாக்கு போலான்னு இருந்தோ அதுக்கப்பறம் பாத் இந்த ம் எதோ இந்த எல்லோ அலர்ட் மாயி மழை வர்ரதுனால விட்டுருக்காங் போல மழை டைம்ல போயி அப்புறோ அங்க எதுவும் பாக்க முடியாம எதனா மாட்டிப்போமோ என்னமோன்ட்டு எங்க வீட்டு கார் வேண்டான்ட்டாரு சேரி நம்ம இங்க பேங்களூர் பக்கத்துலயே எங்கனா போயிட்டு வரலான்னு பாத்துட்டு இருக்காங்க
அங்க பேங்களூர்ல வெயிலுங்ளா மழைங்களா
இப்ப வந்து மழை யோங்கோ எப்ப வேண்ணா எப்டி வேண்ணா வருங்க இப்ப வந்து நார்மலாதா இருக்கு சாந்திரமாதா மழை வரு டக்குன்னு பாத்தா வெயில் அடிக்கு இங்க கிளைமேட்டே சொல்ல முடியாது உங்களுக்கு உடுப்பி எல்லா தெரியுமா மங்களூரு உடுப்பி
எங்க அம்மா வந்திருக்காங்க மல் மங்களூரு நா பேங்களூர் வந்திருக்கே காலேஜ் படிக்கும்போது வந்தப்பா அதுக்கப்பறோ வந்தது இல்ல
அதா அந்த பக்கௌ இங்கிந்து
அய்யோ நா அப்படிதா காலேஜ் படிக்கும்போது அப்படிதாப்பா அப்போல்லா ஒரு ஃபீஸ் கம்மிதானே நா சிக்ஸ்டீன் பேட்ச்சு அதாவது டூ தௌசண் சிக்ஸ்டீன் பேட்ச்சு ஃபைனல் இயர்ல ஐ வி கூட்டிட்டு போயிருந்தாரு பேங்களூர் சு து தெரியாம ஒரு ரெஸ்டாண்ட்ல எல்லாரும் போறாங்கன்னு சொல்ட்டு நானு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள ஒரு காஃபி குடிக்கலான்ட்டு போனப்பா அந்த ஒரு செரி சக்கர தண்ணிய இதுக்கு வேற அந்த கசப்பான காபிக்கு சக்கர தண்ணிய வெச்சு ஒரு காஃபி போட் டு குடுத்தாங்க அந்த காஃபிய குடிச்சிட்டு எவ் ளோ பே அப்ப வந்து நமக்கு ஐநூறு ரூவாங்கறது பெரிய ரேட்டு தான
ஆமாமா
தான அப்ப வந்து நா இருந்துட்டு குடி அப்பா செலவுக்கே வெறு ஆயிரத்தி ஐநூறு ரூவாதா குடுத் திருந்தாப்டி வெறு ஆயரூபா ஆயிரத்தி ஐநூறுபா நா ஆய்ரூபா செலவு பண்ணிட்டு மீதி வந்து ஆ ஐ ஐநூறு ரூபா செலவு பண்ணிட்டு மீதி ஆயி ரூபா வெச்சிருந்த ஒரு அந்த ஒரு காஃபி ஒரு ரிஸ் டாரன்ட்ல முன்னூறு ரூவா சொல்றாங்க
அப்படி என்ன காஃபி கு
அதுக்கு அந்த காசு என்ன காஃவினே தெரில எல்லாரு போனாங்க நானு உள்ளுக்கு போயிட்ட
ஆமா இங்க கொஞ்சோ ரேட்டு் வந்து அதிகோ நம்ம ஊரோட கம்பேர் பண்ணும்போது இங்க எல்லாமே ரேட் வந்து அதிகமாவே
அப்புறோ தெரியாம என்னடா ம் மீ நெஜமாங்க அப்டியே அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுக்குள்ளயே முன்னூறு ரூவா சொல்லி அந்த காஃபிய வாயில வெச்சதுயே எனக்கு ஓமட்டு வேற வந்துருச்சு
ஹ
பில்லு வேற இவ்ளோ எகிரிருச்சு ஒரு பக்கோன்னா அத ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டு வந்துர்லா அப்டின்னு நெனச்சிட்டு பிளான் பண்ணிட்டு ஏனா ஐ வி க்கே வுடமாட்டேன்ட்டாங்க ஏன் கம்பெனிலதா ஐ வி போன வந்த அப்பறோ ஒரு காஃபி குடுஸ்ட்டு எதுமே பேசல நைட்டு பட்னி அந்த சாப்பாட்டுக்கு அது நைட் டுக்கு வச்சுக்கலான்ட்டு இருந்து அப்போல்லா நம்ம வில்லேஜ்லதான பொறந்தோ ஐ வியலா விடமாட்டாங்கள அது மாரி வுடமாட்டேன்றாரு என்னுடைய கம்பல்ல போய் அது சரி த்ததே ஆயருபா ஆயரத்தி ஐநூறுபா தா குடுத்து விட்டாரு அது அந்த இதுலதா செலவுக்கு வச்சுக்கணு மூண் நாளைக்கு நால் நாளைக்குனு அப்பறோ ஒரு காஃபி குடுஸ்ட்டு கம்முனு வந்துட்டோ சாக்காயிருச்சு அந்தக்க காஃபி காஃபி ரேட்டு கேட்டோனே அங்க போய் இல்லேன்னு சொல்ல முடில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு ஷேர் பண்ணவு முடில
இங்க எல்லாமே கொஞ்சோ ரேட் அதிகோ தாங்க எதன்னா னா இப்போ இப்ப நம்ம ஊர் பக்கோலா நூடுல்ஸ்ல்லா எவ்ளோ இருக்கு நூர் ருபா அப்டிதா இருக்கு இங்கல்லா பாத்தீங்கன்னா இரநூத்தம்பத் ருவா அதுவு அது ரொம்ப கம்மியா தருவாங்க
ம்
உங்களுக்கு தேவயான வாங்கி சாப்டுவானான் இருக்கு அதேதா சில டைம்ல நம்மளால வீ ட்ல கன்வீனியன்ஸ் முடியாதுங்ளா அப்ப என்ன தோணுனா செரி இன்னக்கி ஒரு வேல வெளிய வாங்கிலானா நாங்க வந்து சென்னையிலுமே இருந்திருக் கோ அங்கல்லா வந்து பாத்தன்னா இந்த தள்ளு வண்டி கடல்லா நெறைய இருக்கு ஏதோ டிஃபன் வந்த அவசரத்துக் கு ஒரு இட்லி இல்ல தோச நூறு ரூபாக்குள்ள வந்து வாங்கின்னா முடுஞ்சுரு ரெண்டு பேருக்கு அப்டியே வீட்லயே யாருன்னா வந்தாங்க வவ விருந்தாளின்னா நம்ம ரொம்ப பேரு இருக்கு அந்த அளவு எப்பமே செய்ய செய்ய முடியாது எல்லாரு வெளிய போக வர போ அப்ப வந்து இந்த மாரி பக்கெட் பிரியாணியுமே வாங்கிடு ஊர் பக்கோல்லா இருந்தா திருச்சி இல்லன்னா வேற எங்கன்னா ஊருக்கு போக கோயமுத்தூர் பக்கோலா போனோனா அப்டித்தா பண்ணுவோ இங்க வந்தா இவ்ங்க ஒரு வாரோ இருந்தாங்க எங்க வீட்டுக்கு வந்த எ ல்லா சொந்தக்காரங்க ஏன்னுகோஸ் செஞ்சு செஞ்சு காலேல மதியோ நைட்டுன்னு செஞ்சு மயக்க கடுச்சு உளுகாத கொறதா இல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க இருந்தாலுமே இப்போ நம்ம வீடுனு வரும்போது நம்மளுக்கு கொஞ்சோ வேல அதிகமாயே இருக்கு இப்ப ஏதோ ஒண்ணு பண்றாங்கன்னா இப்ப பாத்ரோ வெளக்கறதல்லா அ பாத்தரமு சேறு அவுங்க இப்ப நம்ம அவுங்களயு நெறை ய வேல வாங்க முடியாது அவுங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங் அப்டி இருக்கும் போது வ செஞ்சு செஞ்சு கடுப்பாய்டுச்சு வெளிய போய் வாங்கலானா அதா சொன்னனே ரேட்டல்லா அதி அதிகமா இருக்குனு வாங்கவு முடியாது
ம் இப்ப பக்கெட் பிரியாணில்லா அங்க எவ்ளோங்ப்பா
ஒரு பிரியாணியே ஹாஃப் பிரியாணி தா சிக்கன் பிரியாணி ஒரு வாட்டி வாங்குனோ முன்னூத்தி நாப்பது ருவா நல்ல குவாலிட்டியான பிரியாணி ஆ குவாலிட்டியான பிரியாணி அதுதா டேஸ்ட்டா இருக்கு சும்மா நம்ம நூர்ருபாய்க்கு எதுனா வாங்குனா நல்லாவு இருக்க மாட்ருக்கு நூர்ருபாய்க்கு விக்கிறாங்க அ நல்லா இருக்க மாட்ருக்குங்க நெறைய நார்த் இந்தியா பீப்பிள் தா இருக்காங்களா அந்த அளவு செட் ஆக மாட்டுக்கு
ம்
சேரிப்பா அடுத்த அழைப்புல சந்திப்போ
சேரிப்பா ஒங்களோட பேசுனதுக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றாக பேசுனீங்க அடுத்த அழைப்புலயு ம தொடரலாம் வணக்